ஹலோ வணக்கம் தோழி ஆ கேக்குதுங் தோழி நல்லாயிருக்கீங்களா நல்லாயிருக்கேங் தோழி நீங்க நல்லாயிருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே தோழி ரெண்டு பேரு ஒரே சிங்க்ல போய்ட்டு ஒரே மாதிரி பேசிக்கிறோல்ல ஆமாங்க அ அப்புறோ வேலைல இருக்கீங்ளா அ ஆ வீட்டு வேல எல்லா முடிஞ்சுதுங்க ஆஃபிஸ் வேல போயிட்டே இருக்குங்க
செரி செரிங்க அப்புறம் சொல்லுங்க ஆ பாதி முடிச்சிருக்கிறேன்னுங்க இ பசங்கள்லா இன்னைக்கி ஸ்கூலுக் போனதுனால கொஞ்சோ பாதி வேல முடிச்சு முடிக்காம இருக்கு அதனால இன்னைக்கி வெள்ளிக்கெழமையா வேற போச்சுங்ளா
ஆமாங்க வெள்ளிக் கெழம்னாவே நமக்கு கூடுதல் வேல தாங்க வீடு தொடைக்கணு பூஜை சாமான தொளத் ணு கொழந்தைங்க அப்றோ சாமி கும்டணு கொழந்தைங்களுக்குல்லா பேக் பண்ணி அனுப்ணுனா ரொம்ப கஷ்டமாய்டுதுங்க நானு அது வேலைய்ல இருக்கற்னால காலில அந்த எய்ட்டு எய்ட் தட்டிக்குள்ள நா வேல முடிக்ணுன்ற கட்டாயோ இருக்கு எனக்கு ஆ அதுவே எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு கடகட கடகடன்னு வேல செஞ்சுட்டு எதோ பம்பற மாரிஸ் சுத்திட்டு வந்து அந்த இந்த வேலைக்குள்ள உகாகாற மாதிரி இருக்கு எனக்கு
டைம் சீக்கிர எந்திரிச்சா கூட நமக்கு அந்த டைம் சரியாதா இரு
ஆமா க கொஞ்ச கூட ரிலாக்ஸ் ஆகுற மாத்ரி இருக்குற்தே இல்லங்க ஆமா எப்போ பாரு என்னடா இவ் த வேல செஞ்சிட்டே இருக்கோ நமக்கு எப்படா லீவு கெடைக்கோன்ற மாதிரி
எங் எ லீவு கெடச்சா மட்டு என்னங்க அத விடத்தா அதிகமா இருக்கு பசங்கள வச்சுட் டு வீட்டுல சமாளிக்கரக்குள்ள போதும் போதுன் ஆய்டு
ஆமாங்க ஆமாங்க நானு நம்ப வீட்ல எனக்கு இந்த பசங்ள கூட சமாளிச்சிருவங்க எங்க வீட்ல நா கட்டிட் வந்துருக்கே பாருங்க அவரு சமா அவர் அவருதாங்க கொழந்த மாரி எனக் தெரியவாரு இது சமச்சு தரியா அது சமச்சு தரியா அப்டின் கேட்டே இருப்பாரு ஆத்
வித்யாசமா சொல்றீங்க பசங்க தா அப்படி கேப்பாங்கு நா கேள்விப்பட்ருக்கை எங்க வீட்லே பசங்க தா அப்டதம் பண்ணுவாங்க
ஆமா என் நான் எ நெஜமாவே ய பசங்ள கூட நா தம் சமாளிச்சிருவுங்க அவரு எ கோ கொழந்த தனமா வந்து கேப்பாரு ஏப்பா இன்னிக்கி இது செய்லாமாப்பா இது எனக் செஞ்சு தரியாப்பா எனக் சாப்ணு போல இருக்கு அப்புலா சொல்லுவாரு உங்ளுக் தானங்க கண்டிப்பா செஞ்சு தரேங்க அப்டின் சொல்ட்டு அப்றோ அவருக்காண்டி உக்காந்து செஞ்சுட் ட்ரு அதுக்கப்றோ பசங்க பசங்க வந்து எப்டின்னா அ பட்டிக்குலரா எனக் இது வேணு அது வேணு சொல்லிடுவாங்க இவர் அப்படில்லா இல்ல அ எனக்கு ஏதாவ் செஞ்சு குடு ஏதாவ்து செஞ்சு கொடு அப்டிதா சொல்லுவாரு